ஓ நானும் சும்மாதாங்க சாப்பிட்டாச்சுங்களா
சாப்பிட்டங்க நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க
நா வெண்பொங்கல் தாங்க இனிமேல் தாங்க சாப் ஒண்ணு நீங்க என்ன என்ன சமையலுங்க
இன்னைக்கு இங்க சோயா பீன்ஸ் வெறு சாப்பாடுத்தாங்க ரசம் நைட்டு வச்சு ரசம் இருக்குதுங்க அங்க என்ன சமையலுங்க என்ன சாப்பிட்டீங்களா
இல்லைய வெண்பொங்கல் சாம்பாருங்க இனிம இப்பதான் பையனுக்கு ஒய் மனைவி ஒய்ஃப் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க
சரி சரிங்க
இனிமேல தாங்க நானே சாப்பிடணும் நீங்க எனக்கு ஆயிருச்சுங்க திருமணம் ஆயிருச்சு ஐயோ ஒரு பைய வேற இருக் ஏ ஒன்ற வயசு ஆச்சு
பரவில்லைங்க ஒன்ற வயசுங்களா
ஆமா ஆமா பைய உம் நீங்க உங்களுக்கு எப்படிங்க மேரேஜ் ஆயிடுச்சிங்களா
எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலைங்க இந்த வருஷம் ஆகிருன்னு நினைக்கிறேன் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் இல்லைன்னா பத்து வருஷத்துக்குள்ள நடந்துருங்க நம்பிக்கை இருக்குதுங்க
எங்க வீட் வீட்டுல இப்படி பாக்கிறாங்க இல்ல வீட்ல முயற்சி எடுத்தாங்கன்னா கா ஒரு தொன்னூரு பர்சன்ட் நடந்துருங்க
கண்டிப்பாங்க வீட்ல முயற்சி எடுக்காம இல்லையங்க எடுத்துட்டு தா இருக்காங்க அதுக்காக நா தா கொஞ்சொ சப்போட் பண்ணனுங்க ஆது கொஞ்சொ சப்போட் பண்ணோனா கண்டிப்பா அது நடக்குங்க
இந்த எப்டிங்க இது வீட்டுல பாக்குறாங்கன்னா இப்ப புரோக்கர் மூலியமா சொல்லி வச்சு பாப்பிங்களா இல்ல அந்த கோ உங்களுக்குன் தகுந்த கோயில் இருக்கும் இல்லங்க இந்த குலதெய்வம் பாங்க
அப்புடி அப்புடி எல்லா இல்லைங்க வீட்ல பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இந்த மாரி இருக்கவங்க கிட்ட எல்லா இப்ப சொந்தக்காரங்க சித்தி இவங்க அந்த முறை இருக்குறவங்க எல்லா நெருங்கி சொந்தத்துல இருக்குறவங்க எல்லா அவங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சுக்குறதுங்க தி பைய இருக்கா பைய இருக்கா அவனுக்கு ஏதா பொண்ணு இருந்தா பாத்து சொல்லு அந்த மாரி தாங்க சொல்றது
பைய இருக்கான் சொல்றாங்க பைய என்ன வேலைக்கு போறாங்கன் எது மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்கன்
ஆ நா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியரா போயிட்டு இருக்கங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க் முடிச்சு இருக்கங்க ஆஹ் முடிச்சுட்டு ஆ லேபுக்கு பாத்தீங்கன்னா மெ கியூஸி இன்ஜினியரிங்க போயிட்டு இருக்குதுங்க நீங்க எந்த மாதிரி வேலைக்கு போறீங்க
நா வேலைக்குல்லா போலங்க இப்போ நா வேலைக்கு போயிட்டு தா இருந்தே ஒரு ஒன் வீக்கா ஒரு வார மா பாத்தீங்கன்னா வேலைய விட்டுட்டு சும்மா வீட்ல தாங்க இருக்க வேற ஏதாச்சு பண்றது பத்தி யோசிச்சுட் இருக்கங்க எதா
பரவால்லங்க பரவால்ல பரவாயில்லைங்க பண்றதுன்னா எப்டிங்க தொழில் பண்ற மாரி சொல்றீங்களா இல்ல வேற
இல்லைங்க இப்ப தொழில் பண்ணுறக்கு பாத்தீங்கன்னா கையில ஒ ரூ அமௌன்ட்டு எதுமே இல்லைங்க இனிமேல் தா நீங்க பாத்தீங்கன்னா வேல தா ஏதாச்சு இருக்கான்னு பாத்து அதுக்கு தகுந்த மாரி போனுங்க
எப்டிங்க வேலையெல்லா எப்டிங்க முழு நேர வேலையா பாக்குறீங்களா பகுதி நேரமா பாத்துட்ருக்கீங்களா எந்த மாரி வேலைங்க நீங்க எதிர்பாக்குறீங்க பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப முழு நேர ஃபேமிலி வேற இருக்குங்க முழு நேர வேலைக்கு போனாதாங்க ஏதாச்சு பண்ண முடியு
ஆமாங்க கண்டிப்பாங்க ஒரு குடும்போனு ஆயிச்சுன்னா நம்ம தா வேலைக்கு போனா தாங்க மாசொ வருமானோ வந்தா தாங்க அந்த குடும்பத்த சமாளிக்க முடியு
ஆமாங்க அது வேணா உண்மதாங்க அதுங்காட்டி தா நா மாத வேலைக்குதாங்க பாத்துட்டு இருக்கே நீங்க உங்களுக்கு எவ்வளோ ஊதியொ குடுக்குறாங்க சேலரி குடுக்குறாங்க
நா பாத்தீங்கன்னா மாத வேலைக்கு தாங்க போகறே எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருவத்தி அஞ்சு அவ்வளோ தாங்க கொடுக்குறாங்க ஒரு ஏழு எட்டு வருஷமா இதே தொழில்ல தாங்க போ போயிட்டு இருக்கே எனக்ஙு சரி பட்டு வரலீங்க வெளி தொழில் ஏதா ஆரம்பிக்கிற தாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கே சேரி சேரிங்க நீங்க ந தொண்டர்களோட வெளிய எங்கயும் போலீங்களா
நா வெளியே எங்கேயுமே போறத இல்லிங்க எல்லாரும் நண்பர்கள்ல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க
செரிங்க அதனால எங்கயு வெளிய போலீங்க செரி செரி
போலங்க ஈவினிங் அவங்க வேலைய விட்டு வெளிய வேலைய விட்டு வந்தாங்கன்னா அப்ப பாக்குறகு கூப்டாங்கன்னா போவங்க நீங்க நீ உம் நீங்க எங்கயும் வெளிய போலீங்களா
ஆஹ் எங்கேயு போலிங்க தம்பிதா வரன்னு சொல்லியிருக்காரு போலானாரு அவரு எப்ப கொஞ்ச இடைவெளி கிடைக்குதோ அந்த கேப்ல நாங்களும் போயிட்டு வந்துரணுங்க அவ எங்க போலான்னு சொன்னாருன்னு தெரிலீங் சேரிங்
சேரி எங்க போனாலும் பாத்து பத்ரமா போயிட்டு வாங்க
நல்லதுங்க கண்டிப்பாங்க நீங்களு வெளிய போகும்போது தலைக்கவசம் அனிஞ்சிக்கங்க முக்கவசம் அனிஞ்சிக்கங்க எல்லா க்கவசம் அனிஞ்சுக்கங்க நல்லது நல்லா நல்லபடியாக இருங்க
ஓகே ஓகேங்க இப்ப நீங்க இருக்குற பக்கம்லாம் பக்கத்திலயே பாத்தீங்கன்னா தொழிற்சாலை அது மாரிலாம் எதுவுமே இல்லிங்களா
பக்கத்துல இல்லிங்க ஒரு முப்பது முப்பது முப்பத்த அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குங்க அஹ் அதுக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கு தூரமா தா இருக்கே தவிர மத்தபடி பக்கத்துலனு சொல்லி சொல்ற மாரி எதுமே இல்லிங்க உங்க ஊர் சைடுலலா இருக்குதுங்களா வீட்டு பக்கத்துல
இங்கே இருக்குங்க இருந்தாலு தொழிற்சாலைய்ன்னு சொல்ல முடியாது உம்மா அந்த இந்த இப்ப தேங்காய் ஓடு நாரு எடுக்கற அந்த தேங்காய் மஞ்சி எடுக்கிறது தேங்காய் மஞ்சி கட்டி அடிக்கிறது அது மாரி தாங்க பக்கத்துல பக்கத்துலதாங்க இருக்குது இப்ப இன்னொரு பக்கம் இரு பாத்தீங்கன்னா கொஞ்ச ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பனியன் கம்பெனி ஒண்ணு இருக்கு அது பெரிய கம்பெனிங்க
சேரி சேரிங்க பரவால்லிங்க பரவால்லிங்க பரவால்லிங்க நீங்க எப்டிங்க இந்த பக்கத்துல இருக்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல தூரமா கெடச்சாலுமே பரவாயில்லன்னு இருக்கீங்களா
இல்லிங்க நா டிப்ளமமா முடிச்சு இருக்கங்க டிப்ளமோக்கு தகுந்த மாரி பாத்தீங்கன்னா பக்கத்துல எந்த வேலையுமே இல்லிங்க அதை கட்டி பாத்தீங்கன்னா நா கொஞ்சம் லாங்காத தாங்க பாத்துட்டு இருக்க லாங்கு மீன்ஸ் ஒரு ஹப்வர் ஒன் ஹவர் ட்ராவல்ல தா எத்து இருக்குங்க
சேரி சுரிங்க நல்லதுங்க இப்ப நீங்க வந்து தூரமா போயிட்டு வற வேல பாத்தீங்கன்னா தங்கி போக முடியாதுங்க இல்லிங்களா ஏன்னா உங்களுக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா நீங்க தங்கி போற மாரி முடியாதுங்க இப்ப எப்டி நீங்க வீட்ல இருந்து போற மாரிதா பாக்குறீங்களா இல்ல நீங்க போற பக்கம் பக்கத்துல வீடு எடுத்து கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா
இல்லிங்க இல்லிங்க இப்ப கெழந்த வேற ஒன்னியர் கெழந்த இருக்குங்க இப்ப பக்கத்துல இருந்தோம்னா வீட்ல வீடும் பக்கத்துலதாங்க இருக்குது அம்மா அப்பா ஏதாச்சு ஹெல்புன்னா வந்து பாத்துட்டு போவாங்க இப்போ அதே நா அங்க போயிட்டன்னா அப்ப யாருங்க பாப்பா அதுங்க காட்டிதாங்க நா ஒன் அவர் டிராவல் ஆச்சினாலு நா போயிட்டு வந்துருவனுங்க கொஞ்ச பெருசாகுற வரைக்கு ங்க அப்புறம் நா கொஞ்சம் கையில இருக்க அமௌண்ட் நல்லா வந்துருச்சுன்னா ஒரு வீடு கட்டி மொத்தமா அப்படியே இருந்து மாரி தொழில் பண்ணிட்டு அப்படியே தொழில பாாரத்துக்கிட்டு இருந்த மாரிங்க
பரவாயில்லைங்க நல்லதுங்க நல்ல முயற்சிதாங்க நீங்க சொன்னதுக்கு ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா நீங்க வந்து வேலைக்கு போயிட்டீங்க வேலைக்கு பக்கத்துல வீடு பாத்து வச்சுட்டீங்கன்னா குழந்தைன்னு இருக்கும் போது ஒரு உதவின்னு வந்தா பெரியவங்கன்னு பக்கத்துல இருந்தா ஒரு நல்ல உதவியா இருக்கும் நீங்க தூரமா போய்டீங்கன்னா அவங்கனால வர முடியாது உங்களாலே வர முடியாது எல்லாம் யோச்சு ப பாத்துட்டு முடிவு எடுத்திரு கீங்‌ நல்லதுதாங்க
ஆமாங்க நம்ம நம்ம நம்மள நம்ம பாக்க முடியாது இல்லைங்க ஃபேமிலியும் பாக்கணும்ல
ஆமாங்க கண்டிப்பாங்க எடுத்த முயற்சியும் உண்மையுமே நல்லதுதாங்க ஆஹ்
அதுதாங்க என்ன கஷ்டமா இருந்தாலும் பாத்துக்கலாம் டிரவலிங்கே மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி ஒரே பைக்ல போயிட்டு வந்துக்
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க எப்படிங்க நம்ம வாகனத்துல போறீங்க உங்களு க்கான இது பெட்ரோல் செலவு இதெல்லாம் இருக்குங்க எப்படி உங்களாம் சமாளிக்க முடியுதுங்களா இல்ல சம்பள ஊதியம் அதிகமா வருதுங்களா எப்படிங்க
இல்லைங்க நா வாங்குற சேலரி ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்துச்சுனால வீங்க இப்ப ஒரு நாளைக்கு பெட்ரோலுக்கு ஒரு எழுபது ரூபா தாங்க செலவாகும்
அப்படிங்க எழுபது ரூவானா அஹ் ஒ உங்க வண்டியோட கிலோமீட்டர் அதிகமா கிடைக்கும்ளாட்டு இருக்குங்க வண்டி உங்களுக்கு
வண்டி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்குங்க மைலேஜ்
செரி செரிங்க அது அது கிடைச்சண்ணுங்க போயிட்டு வரதுக்குன்னு பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய்கு அடிச்சா பத்தாதது இல்லைங்களா எப்படி எப்படி சமாளிக் கிறீங்க
இல்லைங்க இன்னொருத்தர் நண்பர் கூட தாங்க வர்றாரு அவரு அவர் கூட நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்படியே பெட்ரோல் அடிச்சுக்கோம் உங்களுக்கு புரியுதுங்களா
புரியுதுங்க புரியுதுங்க பரவாயில்லைங்க இப்ப நீங்க எழுபதுன்னா ஒரு எழுபது நூத்தம்பது
ஆமா ஆமாங்க அது மாரிதாங்க ம் உம் ஓகேங்க நீங்க எப்படிங்க பக்கத்தலயே தான் வேலைக்கு போயட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இல்லைங்க இங்கிருந்து ஒரு முப்பது முப்பது மைல் போகணுங்க முப்பது மைல் போயிட்டு வர்றதுக்கு இப்ப இப்ப போக ஒரு மணி நேரம் வர ஒரு மணி நேரம் அங்கேயே ஒரு பத்து மணி நேரம் மொத்தம் அதி மூணு மணி நேரம் இந்த வேலையிலேயே போயிருங்க நமக்கான நமக்கான நிம்மதியே அது கிடைக்க மாட் டேங்குதுங்க அதுதாங்க சொந்த தொழில் பண்ணாதாங்க நிம்மதியின்னு ஒண்ணு கிடைக்கும்
நானும் நிறைய பேத்து கூட பேசுனேங்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க காலேஜ் நண்பர்கள் பள்ளிக்கூடம் நண்பர்கள் எல்லாம் கூட பேசுனாங்க எல்லாருமே தொழில பத்தி தாங்க பேசுறாங்க வேலைக்கு போறத பத்தி யாருமே பேசுலீங்க
ஏன் முதல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தொழில் கம்மியா இருந்ததுங்க வேலைக்கு போறது அதிகமா இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்களும் இருக்காங்க வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க ஆனா அது நிம்மதியின் பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க தான் நிம்மதியா இருக்காங்க வருமானமும் வகையா கெடைக்குதுங்க நம்ம வேலைக்குன்னு போயிட்டா அடுத்தவனுக்கு ஒழச்சு குடுக்குற மாரி இருக் புவே
இப்ப எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா இப்ப வருமானொ கொஞ்சொ கம்மியா இருந்தாலு ஒரு அளவுக் போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும் ஃப்ரீடம் கெடச்சா போதுன் நெனைக்கிறாங்க
உண்ம தாங்க உண்ம தாங்க நூத்துல ஒரு வார்த்தைங்க
உம் நிம்மதியான வாழ்க்கைங்கிறாங்க ம்
அ நிம்மதியான வாழ்க்கை தாங்க யாருகிட்டயு நம்ம அடிமையா இருக்க தேவ கெடையாதுங்க நம்ம நேரந்தாங்க நம்ம இந்த நேரத்துல போய் வேல செஞ்சா போது இந்த நேரத்துல முடிச்சா போது நமக்கு இந்த வருமானொ இன்னைக்கு வருது அப்பின்னு போயிட் இருக்கோங்க
அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்குதா சாப்புடணு இந்த நேரத்துலதா டீ குடிக்கணு அதே இருக்கக்க கூடாது எனக் தோன்றப்ப டீ குடிப்பே தோன்றப்ப சாப்புடுவே அந்தா ஃப்ரீடம்ங்கிறாங்க
அப்படி எல்லா இல் ஆஹ் அதுவும் உண்மதாங்க நீங்க சொல்றதும் ஏன்னா நமக்கான நேரம் இப்ப ஒரு ஒரு இதுக்கே ஃபங்க்ஷனுக்கே போறீங்க அப்படின்னா நம்ம தொழில் பண்ற மாரி இருந்தா நம்ம போயிட்டு வந்து பாத்துக்கலானு விட்டுருலாங்க ஆனா நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அவங்ககிட்ட வ கேக்கணு இந்த மாரி நா போறே வறே எனக் கு பர்மிஷன் வேணு அதெல்லா கொடச்சலுங்க அதெல்லா சரி வராதுங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க வேலைக்கு போறது
அது என்னவோ உண்மதாங்க வேலைக்கு போறதே நிம்மதி இல்லாத வாழ்க்கைதா
உண்மதாங்க அதனால தாங்க ஒரு தொழில் ஆரம்பிக் ச்சர்லானு நானு தம்பியு முயற்சி பண்ணியிருக்கே முயற்சி இந்த வருஷத்துக்குள்ள நடக்குங்க கண்டிப்பா
ஓகேதா ஓ மனசுக்கு எதுவு நடக்குங்க
பண்றீங்களா யோச்சு வச்சிருக்கீங்களா பண்ண போறீங்களா
இல்லைங்க இது வரைக்கு நா எதுமே யோசிக்கலைங்க வொய்ஃப்பு மனைவிதா சொன்னாங்க இது மாரி புட்டிங்க அது மாரி வச்சுக்கலானு ட்டிங்க அந்த மாதி வக்கரதுக்கு தாங்க நா ட்ரை பண்ணிட் ட்ருக்க
நல்லது நல்லதுங்க கண்டிப்பா உங்க தொழில் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்களுங்க
ஓகேங்க நீங்க இங்கேயு வெளியே போல இப்ப
வெளியெல்லா எங்கேங்க போறது வெயில் அடிக்குதுங்க நண்பர்களு வேலைக்கு போயிட்டாங்க நானுந் தம்பியுதா இப்ப வெளியே போற மா இருக்குங்க
ஓகே ஓகேங்க
சேரி சேரிங்க நீங்க வெளிய எங்கயு போலைங்களா ரொம்ப சந்தோஷங்க நம்ம மீண்டும் இணையும் முறை நன்றி வணக்கங்க
வணக்கங்க வணக்கங்க
செரி பாக்கலாங்க